நண்பா ந
நல்லா இருக்கே நண்பா நீங்க என்ன பண்றீங்க
நா வந்துட்டு இப்பதா நண்பா சாப்பட போறே நண்பா
என்ன சாப்பிட்றீங்க
நா வந்துட்டு எங்க வீட்ல நைட்டு வந்து தக்காளி சாப்பாடு வெக்கிறேனு சொன்னாங்க
செரி
ம் அது வெச்சி கொஞ்சோ முட்ட செய்லானுருக்காங்க
ம் ம்
அது வெச்சு கொஞ்சோ புதினா சட்னி நண்பா உங்க வீட்ல என்ன சாப்பாடு
இந்த வீட்ல தக்காளி சோறு முட்டைய பொறிச்சு சாப்படணு
ஆஹ் சேரி நண்பா
நீங்க அடுத்து என்ன பிளான் போட்லான் ட்றீங்க
ம் அடுத்து நண்பா ஒரு அதுதா நண்பா இப்போதைக்கு இ பள்ளி கூடோ முடிச்சொன்னே கல்லூரிக்கு அப்புறோ எந்த விதமான வேலையு கெடைக்கல
செரி
ஆஹ் அதுக்கப்புறோ பொறுமையா வேற எதா வேல தேடலானு இருக்கே நண்பா
உம் பொறுமையா
இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப போட்டி அதிகமா இருக்கு நண் பா நா இப்ப வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறே அங்க போனா பாத்தீங்கன்னா ஒடனே வந்து மொதல் உரிமை வந்து பெண்களுக்கு தா குடுக்கறாங்க
அப்டி நெனைக்க கூடாது நண்பா
ஆ சொல்லுங்க
அதாவுது பெண்கள் வந்துட்டு ஏன அதிகமா எடுத்துக்கிறாங்கனா அதுக் தகுந்த மாரி அவுங்குளுக் வேலைகள் இருக்கோ ச்ச பக்கா எ வாய்ஸ் எப்போமே வந்துட்டு பெண்களுக்தா நம்மளியோட மென்மையா இருக்கோ அப்ப அது என்னே வேலையா இருக்கோ அதாவது ஃபோன் பேசுற வேலையா இருக்கோ அதாவது காலர் வேலையா இருக்கோ அதுனாலதா பெண்களுக் வந்துட்டு முன்னிரிமை தந்து அவுங்கள எடுக்கா வைக்கிறாங்கே
ஆ ஆ ஆ
ம்
ஆமா நண்பா
ம்
ஆ, நா வந்து நா போறே இன்டர்வியூ எல்லா போறே நண்பா கடைசி ரவுண்ட் வரையு போறே நண்பா அது வந்து ஹெச் ஆர் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க அதுல வந்து அவங்க வந்து சம்பளம் வரையு எல்லாமே பேசிட்றாங்க கடைசில வந்து நம்ம கூட வரும்போது பெண்கள்னு வரு ம்மோதா அந்த ஹெச் ஹெச் ஆர் வந்து ஆனா இருந்தாங்கன்னா முதல்வுரிமை பெண்ணுக்குதா குடுக்குறாங்க நண்பா, நா அவங்க கேள்வின்னு பாத்தீங்கன்னா ஒரே மாரிதா கேக்குறாங்க, ஆனா என்னயவுட வந்துட்டு அவங்க பதில் வந்து கம்மியாதா குடுக்குறாங்க, இருந்தாலு அவங்களுக்குதா ஒரு இது பண்ணும்போதே ஒரு மூணு நாலு இது எனக்கு ந திரும்பி திரும்பி இதுவே நடந்திருக்கு அப்டி நடக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பா, இத பத்தி நீ என்ன சொல்ற
இத பத்தி நா எதுவு நீங்க மனசுல எடுத்துக்கிறேன்னு தா நா நெனைக்கிறே ஏன்னா வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு முது முதல் உரிமை தராங்கன்னு நீங்க என்னைக்குமே தப்பா எடுக்காதீங்க அதாவது வேலைப்பாடுகள் அப்டி இருக்கும் ஏன்னா பேசுறது வந்து பெண்களோட வாய்ஸ்சு வந்துட்டு இனிமையா இருக்குனால அவங்க அப்டி பேசுவாங்க, ஆண்களோட வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சோ ப்ராடா இருக்கறனால வந்துட்டு அந்த வேலைகளுக்கு அவங்களுக்கு கொஞ்சோ ஆ இது இல்ல கேப்பபிலிட்டி இல்ல அப்டின்ற ஒரே காரணத்துகான்டிதா வந்துட்டு பெண்களுக்கு அதிகமா போக்கஸ் பண்றாங்கன்னு நா நெனைக்கிறே
நண்பா அப்படி இருந்ததுன்னா நம்ம கம்பெனி வந்துட்டு அப்ளிகேஷ நா அப்ளை பண்ணும் போது ஒ ஓன்லி ஃபிமேல் ஆர் அலோடுன் போடனு நண்பா
ஆ ஆ
ம் அப்புறோ எதுக்கு நண்பா ஆண்கள் எடுக்கறாங்க அப்படி கூப்பிடாம இருந்தா நாங்க வராம இருக்க மாட்டோ எங்களுடைய நேரம் வேஸ்ட் ஆகாதுல நண்பா
அப்படி இல்ல நண்பா ஆண்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு குடுக்கணு அவங்களுக்கு ஏதாவது வாய்ஸ் இந்த மாரி நல்லா இருந்தா பேசலாம் இப்ப சப்போஸ் வந்துட்டு ரேடியோலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அ எங்க எங்க எங்க ஊர் சைடு ஒரு ரேடியோலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு பெண்கள் அதிகமா பேசுறத காட்டிலு ஆண் பெண்கள்தா வந்துட்டுஅதிகமா பேசுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு பேச்சு திறமைகள் மொழி உச்சரிப்பு அதல்லா வந்துட்டு பெண்கள காட்டிலு ஒரு சில பேத்துக்கு நல்லாவே இருக்கு அதனால வந்துட்டு அவங்களையு வேலை எடு வேலை வாய்ப்புகள் எடுக்க நெறைய வாய்ப்புகள் இருக்கு அதனாலதா பெண்கள் ஆண்கள்னு தனித்தனியா பிரிக்காம பெண்கள் மட்டும் ச்சி பெண்கள் ஆண்கள் கலந்து போடுற மாரி ஒரு போட்டிருக்காங்க ம
சேரி நண்பா ஆ சேரி நண்பா இ நானு பேசாம வெளிநாடு போயில்லானு இருக்கே நண்பா இத பத்தி உங்களோட கருத்து என்ன
வெளிநாடு போய் என்ன பண்ண போறீங்க பேசாம உள்ளூர்லயே இருந்துகிட்டு வெளிநாட்டுக்கு போறத விட வந்துட்டு வெளி ஊர்ல போய் சம்பாரிக்கிறது நல்லதுதா நெனைக்கிறே ஏன்னா வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா டக்குன்னு வீட்ல ஏதாவது பிரச்சனனா வர முடியாது பேசாம இல்லாட்டி நீங்க வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிக்கணுனா குடும்பத்தோட அங் போய் சம்பாதிக்கிறதுக்கு தகுந்த மாரி ஏதாவது வழி இருந்துச்சுன்னா அத பாத்துக்கே ஏன்னா அப்பதா வந்துட்டு நல்லது நம்மளுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலு கூடயே இருக் இருக்கற மாரி இருக்கு தனியா போய் கஷ்டப்படுறத வுட்டு புட்டு அந்த ஃபேமிலியோட போனோம்னா நல்லதா இருக்கும்ல அது தா சொல்றே
ஆஹ் எனக்கு புரியுது ஆனா இங்க யாருமே வந்துட்டு நம் நம்ம ஊர்ல் கெடைக்கிற வேலய வுட வெளிநாட்டில முடிஞ்சாலு அவங்க சீக்கிரமாக கொடுத்தட்றாங்க இங்க வந்துட்டு ஒரு பிரஷரா வந்து அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்கனா வெளிநாட்ல அந்தளவுகலா இல்ல அத அவங்க வந் து புரிஞ்சுக்கிறாங்க னா ஒரு புதுசு சா வர மாணவன் வந்து புதுசா ஒரு வேலைக்கு செல்லும் போது அவனுக்கு எந்த விதமான திறமையு இருக்காது அவனுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுப்போங்கறது அவங்களுக்கு புரியுது ஏ நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு அது ஏ புரிய மாட்டிக்குதுன் எனக் புரியவே இல்ல நண்பா
அப்டி இல்ல நண்பா நீங்க நெனைக்கறது வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு கொஞ்சம் இதாதா இருக்கு கொஞ்சம் தப்பா நினைக்கிறீங்கன்னு நா தோன்றே அதாவது நம்ம ஊர்ல வந்துட்டு அப்டி இருக்குன்னா மத்த ஊர்ல வந்துட்டு அங்க இருக்கிற மக்கள்ட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசி பாத்து விசாரிச்சு பாத்தா தா தெரியு அங்க உள்ள ஆஹ் விதிமுறைகள் கட்டுப்பாடுகல்லா எப்படி இருக்கும்னு வந்துட்டு அவங்கள்ட கேட்டாதா நம்மளுக்கு இன்னமு கொஞ்சம் தெளிவா புரியும் இப்ப நம்ம வந்துட்டு அஹ் இணையதளங்கள்ல பாத்துட்டு அந்த ஊர்ல வந்துட்டு இப்டி இருக்கு இந்த ஊர்ல இப்டி இருக்குன்னு நம்மளே ஒரு தப்பா முடிவெடுக்குறதுக்கு நெறையா வாய்ப்புகள் இருக்கு அனாலதா வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு அந்த ஊருக்காரவங்கள வந்துட்டு விசாரிச்சு பாத்து அவங்கிட்ட கேட்டாதா அவங்க ஊர்ல என்னென்ன நடக்கு எந்தெந்த படிப்புகள் எப்படி சொல்லி தருவாங்க எந்தெந்த விஷயத்துல இலவசமா இருக்கு எல் எ இப்ப சில படிப்புகள் இலவசமா இருந்தாலு அதுக்கு தகுந்த மாரி அவங்க வந்துட்டு படிப்புல கட்டாயத்த வந்துட்டு அதிகமா வந்துட்டு வப்பாங்க ரூல்ஸ் அதிகமா இருக்கும்
அந்த இதுல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுமே முடிஞ்ச அளவு எல்லாருமே படிச்சுதா இருக் பாங்க அங்க வந்து நூறு சதவீத கல்வி வந் இலவசமா கொடுக்குறாங்க நம்ம ஊர்ல வந்து கல்விய வந்து வியாபாரமா செய்றாங்க இத பத்தி ஒங்களோட கருத்து என்ன
ஆமங்க அது என்னுமோ ஆ அது வந்து நா தப்புதா சொல்லுவே நம்ம ஊர்ல வந்துட்டு கல்விய வந்துட்டு எல்லா பேருமே வந்துட்டு வியாபாரம் தா செய்யறாங்க இப்ப டக்குன்னு ஒரு புது டியூசனே ஆரம்பிச்சாலுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்படி நம்ம டியூசனை டெவலப் பண்ணி ல்ல எத்தன ப பே பிள்ளைகள்ட்ட வந்துட்டு பீஸ் வாங்கலா அது மேற்கொண்டு நம்ம ஸ்கூலா மாத்தலா ஒன்ற ஸ்கூலா மாத்தலா அப்படின் சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு காசு நெறைய சம்பாதிக்கிறதுக்காண்டி படிப்ப வந்துட்டு பயன்படுத்திக்கிறாங்க ஒரு பிசினஸ் மாதிரி அதே மத்த ஊர்ல நீங்க சொன்ன மாரி மத்த ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாலு அவங்களோட மெயினோட மெயினான நோக்கம் என்னன்னா குழந்தைகளுக்கு எல்லா விதமான குழந்தைகளுக்கும் படிப்பு போய் சேரணு அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி கல்விய வந்துட்டு இலவசமா தறாங்க அது வந்துட்டு என் கண்ணுக்கு கொஞ்ச நல்லா
ஆஹ் இது வந்துட்டு எனக்கு ஒரு உண்மை சம்பவமே எனக்கு ஒன்னு தெரியு நண்பா சொல்லவா
ம் சொல்லுங்க சொல்லுங்க நானு
எங்க அக்காவோட கொழந்த நண்பா அவர வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து புதுசா சேத்துறாங்க அங்க சே க்கும் போது பாத்தீங்கன்னா ஆஹ் முதல்ல வந்துட் ட்டு அதுக்கான ஒரு ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா நாப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க எல் கே ஜி கொழந்தைங்க அவருக்கு வந்து என் நாப் ப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஆனா அங்க போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாப்பதாயிரம் இல்ல நாப்பத்தட்டு எட்டாயிரோ
உம்
ஒரு கட்டத்துக்கு மேல அவர் ஒத்துக்கிட்டு செரி உங்களுக்கு ஆன்லைன்ல வந்துட்டு இணையதளம் மூலிமா உங்களுக்கு நான் காசு கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா அவங்க சொல்றாங்க நாங்க வந் வந்து இணையதளத்துல காசு வாங்குறது இல்ல காசு வந்து நாங்க நேர்ல வந்து கையில தான் வாங்குறோம்
உம்
ஏன்னா அத் இணையதளத்தில் கட்டணும்னா ஜி எஸ் டி வரியெல்லாம் கட்ட வேண்டியது இரு அதனால நேர்ல வாங்குறாங்க இந்த அளவுக்கு ஒரு பள்ளிக்கூட வந்து இயங்குதுங்கற போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு செரி அது கூட ஓகே விட்டுரலான்னு வெச்சுக்கோங்களேன் இரண்டாவது பாத்தீங்கன்னா ஆ நம்ம வந்துட்டு அந்த ஃபீஸ் கட்டும் போது ரெண்டாவது என்னன்னா அது கூட வந்துட்டு அங்க கூட இருக்குற ஒரு கொழந்தைகளுக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போனும்னா உதவக்கு ஆயமான்னு ஒருத்தங்க இருப்பாங்க
உம் உம் உம்
அவங்களுக்கும் சேர்த்தி ஒரு கொழந்தைக்கெ வந்து ஐயாயிரம் ரூவா வாங்குறாங்க
ஒரு நாளைக்கு
ஒரு நாளைக்குல நண்பா ஒரு வருஷத்துக்கு மொத்தமா ஐயாயிரம் ரூபாய் அறுபது கொழந்தைகள்ன்னனு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதுவே ஆறு லட் சுூவாய்க்கு மேலே வந்துடுச்சு அந்த ஆயமாவுக்கு மட்டுமே சம்பளம்
ம் ம்
அவங்க தா அந்த கொழந்தைய சாப்பறது ஊட்டுறதுல்லா ஆனா அந்த ஸ்கூலுல என்ன சொல்றாங்கன்னா ஆ சாப்புட்றா வந்து சாப் பாடு யாருமே இப்போதைக்கி கொழந்தைகளு குடுக்காதீங்கே அவுங்கே வந்து சிந்துவாங்க எங்குளுக்குதா அந்த கஷ் ஷ்டமா இருக்கோ நீங்கே வந்து தோச சப் பாத்தி அந்த மாரி குடுங்க எத்தன நாள் அந்த மாரி நம்மோ வந்து ந்து ஒரு காலைல சாப்டுற உணவ மதியானமா குடுக்க முடியம். கொழந்தைகளுக்கு.
ஏன்னா நம்ம சாப்பாடுதனே நம்ளோட பாரம்பரிய உணவேம் அதவே வந்ட்டு குடுக்காதீங்கன் சொ
அஹ்ன் அவங்க என்ன பாக்குறாங்கன்னா கீழே அஹ்ன் கீழே சிந்தும் மோது குழந்தைகள் நாங்க வ ன்னத எடுக்குனுமுல்லே அதுக்கு ஒரு கஷ்டப்பட்றாங்கே நம்ம அதுக்குதா காசு குடுக்றோ நண்பா ஆ இந்த அளவுக்கோ வந்து வெவரமா மா ஒரு பள்ளிக்கூடத்த வந் து ஒரு கல்விய வந்து இந்த சின்ன வயசிலியோ ஒரு வியாபாரமாக்கி
ம் ம் இதுக்கும் திட்டங்கல்லாம் இருக்கு நண்பா அப்ப நா நா படிக்கிற ஸ்கூல்லயே வந்துட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீ வந்துட்டு சாப்பாடு கொண்டு வருமோது ஒரு அஹ்ன் கை குட்டையோ அந்த மாரி தனியா எடுத்துட்டு வந்து கீழ விரி ச்சி அதுக்கு மேல வந்துட்டு சாப்பாட வச்சு சாப்ட்டீங்கன்னா சிந்திர சாப்பாடு அதுக்குள்ளேயே இருந்துக்குரும் அத எடுத்துட்டு நீங்க வீட்ல போய் இல்லட்டி குப்ப தொட்டில போய் சிந்திகிரலாம் அப்டின்னு ஒரு பழக்கங்கள் எங்களுக்கு பழகி வச்சிருக்காங்க, அப்டி கூட பழகலாம் ஆனா நீங்க சொல்றது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு படி கொண்டு வரக்கூடாதுன்ற அளவுக் அவுங்க சொல்றாங்கன்னா
ஆ அதுதா நண்பா ம் ஆ அதே மாரி என்னொடைய இன்னோரு நெந்தய மாமாவோட பையனோட ஸ்கூல்லே பாத்தீங்னா அவுங்க ஸ்கூல் அதற்கு வந்து எதிர்மாரா இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளை க வந்து ஒரு குழந்தைகளுக்கு இவ்ளோ சாப்பாடுருக்கணோ ஒரு ரு அவிச்ச முட்ட இருக்கணோ கொஞ்சம் கீரை கொஞ்சம் கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாமே கலந்து குடுங்க அப்பதா கொழந்தைங்க நல்லா வெளையாடுவாங்க அவுங்க வந்து கொழந்தைகளோட சாப்‌ படிப்பு மட் திம்மே நாங்க சொல்லி குடு மாட்டோம் அவுங்களுக்கு கல் இனியவோட சாப்பாடும் முக்கியம், அவங்க தான் அப்பதான் வந்து அவுங்க கரக் ப காலை வல்லூரிக்கு வருவாங்க ஆஹ் அதுதான் இப்படியும் இருக்காங்க அப்படியும் இருக்காங்க நண்பா எனக்கு அதுதான்
அதாவது நம்ம நம்ம நம்ம வந்துட்டு நம்ம மேல தப்பு சொல்ல முடியாது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி உலகத்துல வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு அதோட அடிப்படைய நம்ம கண் பின்பற்றிதான் ஆகணும் நம்ம மாத்தணும்னு நினைச்சோம்னா ரொம்ப போராட வேண்டியதா இருக்கும் நம்ம வந்துட்டு தனி நீயாலாம் வந்துட்டு என்னைக்குமே நம்ம அதையுமே மாத்த முடியாது ஒரு கூட்டத்தோட இருந்து நம்ம பிரச்சனைலாம் ஒரு கோரிக்கையை சொன்னோம்னாதான் நம்மளோட இது நீங்க சொன்ன மாதிரி நம்ம நாட்டுல இருக்கிற ஒரு சிஸ்டம் எலாம் மாற வாய்ப்புகள் இருக்கு
உம் உம் ம் அதுதான் நண்பா வேற எதுவும் இல்ல நண்பா செரி நண்பா எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு எங்க அப்பா கூப்பிடுறாரு ஃபோன் வெக்கிறேன் நாளைக்கு பேசலாம்
உம் செரி கண்டிப்பா உம்